ஆ
ஆன்சிஸ் ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ ப்ரீயதாக்கா இருக்கேன் நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்குங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அவுங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் நல்லாருக்காங்க சிஸ்டர்
சும்மாதான் சிஸ்டர் இது வர சண்டே ஆ எங்க ஊர்ல காளி ஆட்டோம் வருது மூணு நாள் பஃங்க்ஷனு கண்டிப்பா நீங்க வந்துருனு
ஆ கண்டிப்பா வரன் சிஸ் சார் மூண
வீட்ல எல்லாரையும் அழச்சிட்டு வாாங்க ஆ நல்லா ஃபங்க்ஷன் நல்லா ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு மூணு நாள் நடக்கும் ஆ புதன் வியாழன் வெள்ளி அ வெள்ளிக்கிழம வந்து அஹ வெள்ள சாத்தி சொல்லிட்டு சாமிக்கு வந்து நெல்லையாவே புல்லா ட்ரெஸ் போட்டு அ பூலாம் வெச்சு அந்த மாரிலாம் நல்லா க்ராண்டா பண்ணிருப்பாங்க மூணு நாளும் இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போனா பஸ்ட்டு வீட்ல அம்மா அப்பா அண்ணா எல்லாரையும் அழச்சிட்டு வாங்க
கண்டிப்பா சிஸ்டர் எல்லாரும் எல்லாரும் வருவாங்களானு தெரில நான் கண்டிப்பா வரேன் வந்து வர மாரி கண்டிப்பா வரன்
ஆ ஒண்டேயாச்சும் வர சொல்லிட்டே போ சொன்னாக்க வரன் வந் சேர்ந்து வாங்க சிஸ்டர்
ம் ஓகே சிஸ்டர் என்னைக்கு ம் என்ன எந்த பங்க்ஷன் கிராண்டா நல்லா இருக்கும் பாக்க
அது நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் நம்ம வந்து பா எங்க போ போனாலுமே நல்லாதான் அதுவும் ம் எல்லாரு வீட்லயுமே ஆடி டான்ஸ் ஆடிட்டு அதாவது ஆ அது வந்து சரஸ்சுன்னு சொல்லுவாங்க அது மூஞ்ச்சு வந்து தனியா இருக்கும் அ அத வந்து செட் பண்ணி ஆ யாரு வந்து கட்டிட்டு ஆட போறாங்களோ அதுக்கு செட் பண்ணி அவுங்களுக்கு அப்புறோம் வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாவாட எல்லாம் நம்ம வாங்கி குடுக்கலாம் சாமிக்களுக்கு அது பொடவை வாங்கி குடுக்கலாம் அதாவது வீட்டுக்கு வீடு மாவிளக்கு மாவு போடுவாங்க சிஸ்டர் அதெல்லா நல்லா ஜாலியா இருக்கு ஆ மாவிளக்கு மாவ போட்டுட்டு சாமி கிட்ட போய் கால்ல விழுந்து துந்நூரு பூசிக்கிற மாரி இருக்கும் அப்பறமா வந்து சாமி வந்து வீட்டுக்கு வீட்டு டான்ஸ் ஆடுவாங்க அ அப்றோ வந்து ம் மொனையில பிள்ளையார் கோவில் இருக்கு அங்க வந்து ரொம்ப நேரம் ஆடும் சாமி அதாவது மகுடின்ற சொல்லுவாங்க அது பாம்பாட்டோ அ கும்மி அந்த மாரிலா நல்லா நல்லா ஆடுவாங்க அதெல்லா பாக்கறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கு சிஸ்டர் அதா சேரி உங்களோட இந்த காளிய பத்தி எக்ஸ்பிளைன் பண் ணலாமேனுதா உங்களுக்கு ஃபோன் பண்ண
ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க எனக்கு வந்து அந்த காளி வீட்டுக்கு வந்தாங்கனு சொன்னீங்கள்ல அன்னைக்கு மட்டு என்னை க்குனு சொல்லுங்க எனக்கு லீவு கேட்டு கண்டிப்பா நா வரேன்
ஆ சேரி சிஸ்டர் கண்டிப்பா நா சொல்றே வாங்க
ஆ கால்ல வந்துட்டு ஈவினிங் கெளம்பிட்ற மாரிதா இருக்கு, ம்
ஆ அதாவது எ முன்னாடி பழசு வந்து ப்ப பச்ச கலர்ல வச்சிருந்தாங்களா அந்த சாமி வந்து எதோ கொஞ்சோ டேமேஜ் ஆயிருச்சு ன்றதுனால அத அப்டியே வச்சுட்டாங்க அந்த சாமிய வந்து வெளியே எடுக்கறது இல்ல ஆ இப்ப வந்து சேப்பு காளிதா ரெண்டு வருது ஆ ஒரு காளி பழைய காளின்றது பழைய காளி புது காளின்னு பேரே வச் சிட்டாங்க இங்க ஊர்ல ஆ பழைய கானுன்றது மொத நாளே வந்துரு நம்ம வீட்டுக்கு மறு காலையிலதா புது காளி வரு ஆ அப்ப அப்பதா நல்லா விசேஷமா இருக்கு இங்க ஆ அந்த ஒரு மூணு நாள் இந்த ஊர்ல உள்ளவங்கள யாரையுமே கையிலயே புடிக்க முடியாதுன்ற மாதிரி அதுலயே நிப்பாங்க இங்க உள்ளவங்கல்லா அ அந்த மாதிரி இருக்கு சிஸ்டர்
ஆ பச்சைக்காளி ஏன் சிஸ்டர் வர்றது இல்லங்றீங்க அப்பறோ அதுக்கு அந்தமேரி புதுசா வாங்கலாம்ல
டேமேஜ் ஆயிடுச்சுன்ற மாரி அதோட சரஸம் வந்து இங்க யாருக்கு வந்து செட் ஆக மாட்டீங்கிதா மூஞ்சில வைக்கிறப்ப செட் ஆக மாட்டேங்குதா ஒரு சில பேருக்குதா வந்து செட்டாவ லன்ற மாரி சொல்லிக்கிறாங்க அதனால அதை அப்டியே வச்சுட்டாங்க அதை எடுக்க மாட்டாங்க பெயிண்ட் மட்டு அடிச்சு வச்சிருவாங்க வருஷா வருஷம் அந்த மாரி காளியாட்டம்னா
ஓகே அது ஏ சிஸ்டர் புதுசா வாங்கி அது மாரி பண்ண மாட்டாங்க செவப்புக் காளி மட்டு புதுசா வாங்கி பண்ணிரு க்காங்கள அந்த அது ஏ அத மட்டு வாங்கல அப்ப
ஆ அந்த மாரி பண்ணலா என்னனு தெரில சிஸ்டர் அவ்ளோலா எனக்கு ஏ ரெண்டு சாமி இருக்கிங்க ஊருலன்றனால அப்டி வுட்டுட்டாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் நா கண்டிப்பா வரேன் சிஸ்டர்
ஆ கண்டிப்பா வாங்க சிஸ்டர் பாப்பாங்க இருக்கு ஜாலியா நானு பாப்பா க்கு ஃபஸ்ட்டு காளியாட்டோ புள்ளைய குடுத்து வாங்குவாங்கன்னு நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு அது என்னனு தெரில சரியா சாமி கிட்ட குடுத்து வாங்குவாங்கன்ற மாரி சொன்னாங்க
ம், எந்த மந்த் சிஸ்டர் இந்த மந்த்தா நெக்ஸ்ட் மந்த்தா
அ இந்த மந்த் இந்த நெக்ஸ்ட் வீக்தா சிஸ்டர் நீங்க வந்துடு
புரில சிஸ்டர்
ஆ நெக்ஸ்ட் வீக் தா
நெக்ஸ்ட் வீக்கா ஓகே கே சிஸ்டர்
சேரி சிஸ்டர் அப்ற சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்ட சிஸ்டர் சாப்ட்டு படுத்து இருக்க மத்தியா டைம் ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு
ஆ சம்மர் தான ம் இப்ப ரெண்டு நாளா தான ரொம்ப கொஞ்ச ஒன் வீக்கா தெரில இப்ப ரெண்டு நாளா ரொம்ப வெயிலா இருக்குற மாதிரி இருக்கு
ஆமா சி்ஸ்டர் எப்டி சிஸ்டர் இந்த சம்மர்ல பாப்பா வச்சிட்டு எல்லா ஓட்டுறீங்க
ஆ அதா பாப்பாவுக்கு ஒரு ஏசி வாங்கிட்டாங்க சிஸ்டர் நாங்க இருந்ததுனால கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோ ஆ இப்பதிக்கு அதெல்லா வேணாமே இதுக்கு தொப்பரையா வேர்த்து வேர்த்து கொட்டுது பிள்ளைக்கு அது என்னது வேர்வ சளி சளி புடிச்சவே போவதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆ அதனாலயே சேரின்னு வாங்கியாச்சி சிஸ்டர் காசு போனா போகுது போ
ஆமா சின்ன பிள்ளைங்க தூங்காது அழுதுகிட்டே வேற இருக்கு
கூற வீடா இருந்தா கூட எனக்கு தெரியாது நா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நைட்டு பொழுதுக்கு நல்லா இருக்கு கூற வீட்டுன்றது நல்லா ஜில்லுனு இருக்கு ஆனா மாடி வீட்ல வந்து இருக்க முடியல சிஸ்டர் நாங்க வந்து இல்லாம நைட் நேரத்துக்கு மட்டு சும்மா போட்டுக்கிறது போட்டுட்டு கூலிங் ஆயிட்டுன்னா ஆஃப் பன்னிருறது ஏன்னா கரண்ட் பில்லு நம்மளுக்கு வர செலவா போ வரவே வரமாட்டங்குது செலவுதா அதிகமா இருக்கு அப்டிங்கற எல்லாத்தையு பார்த்துதா செய்யற மாதிரி இருக்கு
கரும்புனா‌ எப்டி சிஸ்டர் வருது பேசி வச்சிருவ
கரண்ட் பில் சிஸ்டர் ஆயிர ரூபா ஆயிரம் ரூபாய எங்களுக்கு வந்ததே கிடையாது ஆ இப்ப ஏசி வச்சதுனால ஆயிர ரூபாயு ஆயிரத்தி இருநூறு ரூபாயோ என்னமோ வந்ததுனு சொன்னாங்க
சிஸ்டர் எங்களுக்கு நார்மலாவே நார்மலாவே அவ்ளோ வருது சிஸ்டர் எங்களுக்கு
ஆ ஆ நா வந்து இங்க அம்மா தான எனக்கு மாவில்ள அரச்சு குடுக்குறாங்க மிக்ஸி கிரைண்டரு நீங்க ஏர் கூளர் எல்லா வச்சிருக்கீங்களோ
அ ஏர் கூலர் வச்சிருக்கோ ஆனா வந்து எப்பயாச் போட்டுப்போ டெய்லி ஃபுல்லா எல்லா போட்டுக்கமாட்டோ
நாங்க அந்த ஏசி இல்லாதப்பல்லா ஏர் கூலர் தான யூஸ் பண்ண ஒரு மாச ஆ நா பிரக்னன்சில ரெண்டு மாச வரைக்கு ஏர் கூலர் போட்டிருந்த ஆ எட்நூறு ரூபாயோ என்னவோ வந்துருச்சு சிஸ்டர் அந்த மாச அதோட கட் பண்ணதுதா ஏர் கூலர் அப்டியே மூளையில ஒதுக்கி வச்சுட்ட ரொம்ப அது என்னமோ ஏ சி அளவுக்கு ஆஹ ஏசி அளவுக்கு அவ்வளோ கரண்ட இழுத்துருக்கு அந்த ஏர் கூலரு
ஃபேன் போட்டுப்போ ஃபேன் போட்டுப்போம் ஆனா ஏக்குலர் நைட் மட்டும் ஓடு தான் ஏப்பயாச்சு
ஆ அதான் அதான் ஏக்குலர் கொஞ்சோ ஆ கரண்ட் இழுக்கு போல சிஸ்டர் அது என்னன்னு
இப்ப மாரி ஃப்ரிட்ஜு அதெல்லாமே ஓடுதுதா ஃப்ரிட்ஜு கிரைண்டர் அதெல்லா வீக்லி ஒன்டுவோங்க கிரைண்டர் எல்லா மாவு அதுலதானா அரைக்கிறாங்க அப்ப மோடரு ஓடும் இவ்ளோதான் இருக்கு ஆனா வந்து கூடு வந்துடுது
ல்ல அடுக்கும்ங்க அதனால உங்களுக்கு ஆயிரருபா கரெக்ட் தா சிஸ் டர் அது உங்களுக்கு கரெக்ட் தான் எனக்கு எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ரூபா வந்து ஏ சி வச்சதுனால வருது அது என்ன பண்றது பிள்ளைக்காவ நம்ம செலவு பண்ணிதா ஆகான்னு நாங்க ரெண்டு பேருன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடுவோம்
ம்
பிள்ளைக்காக தா சிஸ்டர்
ம் அதா சிஸ்டர் ஏ சி வச்சா நெறையா கரண்டு பில் இருக்குன்னு சொல்றாங்களா கேள்விப்பட்டமா அதனாலேயே எனக்கு ஏ சி வேண்டாம் நம்ம வீட்டுக்கு இவ்ளோ கரண்ட் பில் கட் டிட்டு மந்த்லி மந்தலி ஒ ம்ச் ஒன்ஸ் வாங்கிருல ஏ சி ஒரு ஃபாரிட்டி தௌசண்னோ தேர்ட்டி தௌசண்னோ குடுத்
ஆமா நாங்க இன்னொ ரு எங்களுக்கு அங்க என்ன ஒரு நெகட்டிவெனா ரெண்டட் ஹவுஸ்ல வந்து மண்டபம் பக்கத்துல அதனால கதவு ஆ எந்த ஒரு ஜன்னல் கதவுையுமே திறக்க முடியல ஆ மெயின் ரோட்லயே இருக்கா வீடு பாப்பா முழுச்சுரு மெயின் ரோடுனால சவுண்டா இருக்கு மெயின் ரோடுனால ஜன்னல் கதவு எதையுமே தரக்காம அப்டியே அடைச்ச மாதிரில்ல இருக்கும் உங்க வீடு அதனாலதா சிஸ்டர் ஆ நீங்க வந்திருக்கீங்க தான அதனாலதா சிஸ்டர் பிள்ளைக்காக தான் இல்லாட்டினா நாங்க வாங்கிருக்க மாட்டோ கது மேணம்
இப்ப மாறிட்டிங்க தான
ஆ இப்ப மாறியாச்சு சிஸ்டர் நான் இந்த வீட்டுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா நான் ஏ சிய வாங்கிருக்க மாட்டேன் இப்ப கொஞ்சோ தேவலா இந்த வீடு
ஏ சியுமே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா
ஆ ஏ சி ஏ விஷிப் பண்ணிட்டு வந்தா சிஸ்டர் அது ஏ கேக்குறீங்க அதுக்கு இரண்டாயிரத்தி நானூறு பயம் என்னமோ அது ஒரு மாசத்துக்கு நாங்க இ எம் ஐய கட்டிட்டு இருந்தோம் நா இங்க வரும் போதே இந்த ரண்ட் ஹவுஸ்க்கு வரும் போதே இந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டேன் நாங்க வீடு கட்டினாலா வந்து வீடு மாறுவோம் அப்டின்றதே சொல்லிட்டே ஏன்னா அடுத்தடுத்து நாங்க ஏ சியை மாத்துட்டே இருந்தோம்னா வருஷம் வருஷம் இதுக்காகவே செலவு பண்ற மாதிரியில இருக்கு ஏ சி வாங்கின செலவே கரெக்டா இருந்துரும் போலையே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிஸ்டர் இத மாத்தறதுக்கு ஆ இ எம் ஐல தான் வாங்கிருக்கோம்
இன்னுபா எத்தன மாசத்து கட்டுற மாதிரி இரு
ஏழு மாசமோ எட்டு மாசமோ சிஸ்டர் அது அவங்க அப்பாக்கு தா தெரியுமா செரியா தெரியல இருபத்தி ஏழாயிரமோ என்னமோ
பரவால்ல தா சிஸ்டர் அந்த டன் கணக்கல்லா எப் அப்டியா அர டன் ஒரு டன் சொல்லுவாங்கள ஒன்ற டன் டுவெண்ட்டி செவன் கே ஓகே தா சிஸ்டர்
நா எ ஃப்ரெண்டு கூடயே இருந்த அதனால கொஞ்ச சொல்லி கொறச்சிக்கிட்டோங்க
அ ஸ்டாரு எத்தன ஸ்டாரு
அ த்ரீ ஸ்டாருன் நெனக்குற சிஸ்டர் த்ரீ ஸ்டாரா ஃபோர் ஸ்டார் ஃபோர் ஸ்டார்
ம் ஃபைவ் ஸ்டார்லா வாங்குனா கரண்டு பில் கம்மியாகு கொஞ் கேள்வி பட்ருக்கே
அப்படியா ஓ அது ரேட் ட்டு அதிகமா இருக்கு அப்பனா
அ ரேட்டு கொஞ்ச த்ரீ தௌசண்ட் அந்த மாரி கொஞ்ச டிஃப்ரெண்ட் ஆகுனு நெனைக்கிற ஆகுந்தா
சரி சிஸ்டர் அதா சிஸ்டர் உங்கட்ட சொல்லுவந்தா அச்ச கண்டிப்பா வந்திரு அ காலட்டறத்துக்கு இந்த பாப்பா முழிக்கிற மாரி து நா போய் பாக்குற வைக்கவா சிஸ்டர்